ஹலோ, ஆ சொல்லுங்க, ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
என்ன பண்ணிட்டு இருக்க?
ம், இப்பதா சாப்ட்டு முடிச்சோ
என்ன
மக்ரோனி சாப்ட்டோ, பாஸ்தா செஞ்சே
ஆ
ம், நீங்க சாப்ட்டீங்களா?
ஆ நானு முடிச்சதுப்பா நேத்து மீன் கொழம்பு செஞ்சேனா அதுவே இன்னைக்கி ஃபுல் டே வச்சுட்டே கூட ரசம் வச்சுட்டு மதியானோ சாதோ நைட்டு வந்துட்டு ஆ இட்லி ஊத்திட்ட இப்போ
ஓகே ஓகே, எல்லாருக்கு சண்டேக்கடுத்த நாள் வந்தாலே நான்வெஜ் வந்துருது
ஆமா, பழையசுதா நானு பேசுனவங்க எல்லா இன்னைக்கி நேத்து இன்னைக்கி பழைய கொழம்பதா வச்சிருக்காங்களே
ம், நானு ரெண்டு பேர்கிட்ட பேசுனோ மீன் கொழம்பு ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க பிரியாணி
ஆ
நேத்து செஞ்சது இன்னைக்கு வச்சு நாங்க சாப்புட்றோ அப்டின்னு சொல்றாங்க
ஆமா நானு அதுதா ஃப்ரெண்டுகிட்டயு சொல்லிட்டு இருந்தே எல்லா மண்டேவு பழசு மட்டுந்தா சாப்புட்றாங்க மண்டே மட்டு யாரு புதுசா செஞ்சு சாப்பிட மாட்டேன்றாங்க
ம் ம் அதுவு அந்த மண்டேஸ்ல எந்த பிரேயர்ஸு வெக்கவே முடியாதுல ஐயோ நான்வெஜ்ஜா அவ்ளதா
ஆமா
ம் ம்
அப்றோ ஸ்கூலெல்லா எப்டி போய்ட்ருக்கு
செம்ம கேவலம்மா போய்ட்ருக்கு
ஏ பா அப்படி
ம் ஆலாளுக்கு ஒரு ஒருத்தர வத்தி வச்சிகிட்டு எந்த பக்கோ போறது எங்க பேசுறது ஒன்னு தெரியில
அதே மாரிதா இருக்கா இல்ல அதாவது நம்ப இருக்குபோது இருந்தத விட கேவலமா இருக்கா இல்ல அதுவே பரவால்லட்ரு
ஒருத்தங்க இருக்காங்க பிரின்ஸ்பல்லு அவுங்க யாரு எப்ப என்ன சொ பன்ட்ருக்காங்க எதனா ஒன்னு கெடச்சிட்டா போது இன்னு அதுக்கு மேல ஏ தி ஏத்தி ஏத்தி விட்றது அத எடுத்துட்டு போயிட்டு சார் கிட்ட சொல்லிர்ன்னு மேனேஜ்மெண் கிட்ட
ம்
இது நெறைய ஒக்காந்துட் இருக்காங்க
ஒரு வேல அங்க இருக்கற அந்த பிரின்ஸ்பல் சீட்ல எதாவது கொம்பு மொழைகிதா ஒக்காந்த ஒடனே
அதேதா சார் கேக்கறாங்க இதுன்னா இருக்குதாம்மா அந்த எடத்துக் போனா எதுனா சூனியோ கீன்யோ வச்சுறாங்ளாமா அப்டின் என்ன கேக்றாரு சார் எங்களுக்கு என்னாங் சார் தெரியு அப்டின்ன நானு
அங்
அதுவு எங்கள மட்டு ஸ்பெஷ்லா கவனிக்கிறாங்க சார் கண்டிப்பா இதெல்லா இருக்கு சார் நானா நா அப்பு செர்
ம்
ம் இப்பதா கொஞ்ச நானு கிரேடு ஒன்னுக்குன் போய்ருக்கே
எப்டி
கிரேட் ஒன் கிரேட் ஒன் கிளாக்கு நா போய்ருக்கே இப்பதா
அப்டிங்ளா மேக்ஸா
இங்கிலீஷ் ரெண்டு மேக்ஸ் ரெண்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டட் செகண்ட் ஸ்டாண்டட்கு அப்புறோ ஜி கே அப்புறோ கம்ப்யூட்டர் ஒரு கிளாஸு அவ்ளோதா
ஓகேம்மா ஆனாலு அ நம்பளுக் கேஜில இருக்கற ஃப்ரீ அதுல வர
ஆமா ஆனா இந்த தரவ நா அவாய்ட் பண்ணதுக்கான ரீசனு முக்கியமா அந்த பசங் கிட் ட ஒரு கோச்சிங் கூட செரியே கெடையாதுங் அதுக்காகவே நானு எம்மா எனக்கு அந்த கிளாஸே வேனா அடிச்சி புடிச்சி நீ எப்டின்னா எங்களுக்கு கிரேட குடுத் ரு கேட்டுன் வாங்கிட்ட நானு
அப்டியா நீங்ளா கேட்டத் தானா
ஆமா நானே கேட்டுதா லாஸ்ட் இயரே அது பிளான் பண்ணாங்க
ம்
அ ம் எ கூட ஒர்க் பண்ற மேம்யு என்னியு பிரிக்கலான் பிளான் பண்ணாங்க இப்ப எந்த புரோஜனமு இல்ல அதுனால நானே கேட்டு நானே வந்துட்டே
ஓ இன்னொன்னு கிரேட்ஸ்க்கு போயிட்டா எல்லா டீச்சர்ஸ் கூடையு மிங் கில் ஆற மாரி ஒரு சுச்சுவேஷன் வரு அப்ப இன்னு பிரச்சனைங்க அதிகமா இருக்கு
கண்டிப்பா ஆனா நா அந்த எடத்துல என்ன விட்டுக்டுக்குறதே கெடையாது மேம் எதுவா இருந்தாலு நீங்க பேசிருங்க மேம் எதுவா இருந்தாலு நீங்க பேசிருங்க அப்டின்னு சொல்லிறது என்ன எந்த விஷியத்திலியு இலுக்காதிங்க அல்லதா
ஆமா உசாரா இருக்குனுப்பா
ம் ஏனா அந்த இ வி எஸ் மேம் இருக்காங்க பாத்தீங்களா எப்ப பாரு அந்த பிரின்சிபல் ஷீட்ட வந்து மாத்துணு மாத் மாத்தணு மாத்தணு மாத்தணுனு சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு த்ரீ டேஸ் பிஃபோர் நா சொல்லிட்டே ஆமா சண்டே ச நேத்துதா சொன்னே என்ன சொல்ட்டன்னா மேம் கிருபா சார் கிட்ட உங்களுக்கு உங்க மேல வந்து அவுங்க பிரின்ஸ்பலா இருக்கிறாங்கன்ற ஒரு தாட்ல நீங்க இப்டியே பேசி ட்டே இருக்கீங்க என்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு அதனால நீங் அந்த தாட்டியே விட்டுருங்க வேற எதென்னா பேசுங்கன்னு சொல்லிட்டே நா ஓப்பனா
ஓ என்னோட ஃப்ரெண்டுங்ளா
ஆமா
ஓஹோ
ஆ அதுக்கப்றோ தா அவுங்க அப்டியா அப்டியா ஆமா என்ன பண்றது இப்டி நடக்குதே பசங்க போறாங்களே அப்டின்னாங்க இந்த வருஷோ மட்டு அறுவத்தஞ்சு பசங்க போறாங்க
அது இந்த வருஷோமா இல்ல போன வருஷோ போனவங்களா
போன வருஷோ ஒன் ஃபோர்ட்டி ஃபைவ்வு இந்த வருஷோ போக போனது சிக்ஸ்டி ஃபைவ் வெளிய அவுட் லெஃப்ட் ஆயிடுச்சு ம் இன்கமிங் தேர்ட்டி ஃபைவ் தா
ஓ ஃபுல் ஸ்ட்ரென்துப்பா
ஒன் எயிட்டீன் இப்போ
ஒன் எயிட்
ஒன் எயிட் ஆ ஒன் ஒன் எயிட்
ஓ
அதனாலயே ம் சாட்டர்டே தா மீட்டிங் வச்சாங்க
ம்
வந்து ஏ என்ன ரீசன் என்ன ரீசன் மெம்பர்ஸ் மீட்டிங் போர்டு மீட்டிங் என்ன ரீசன் என்ன ரீசன் கேட்டுட்டே இருந்தாங்க
ம்
நாங்க சொன்னோ சார் எப்டிங் சார் சொல்றது அப்டி இப்டினது ஒன்னே தனியா பேசணு அப்டின் த்த அவுங்க ஆரம்பமிச்சாங்க
யார்
ஒரு ஆ இ வி எஸ் மேம்மு ஆ அப்றோ ஒரு மேம் ஒருத்தவங்க குண்டா கருப்பா இருப்பாங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ல நானு ம் ம் தலையாட்டோவு சொல்லுமா சொல்லுமா நீ ஏதோ சொல்ல வர சொல்லும நாங்க மேம் ஒண்ணு இல்லிங் மேம் எல்லா இடதிலு எப்டிங் மேம் சொல்றது எல்லாத்தையு தனியா பேச சொன்ன அப்படின்னுட்டு நானு ஓ அப்டிங்களா உங்களுக்கு பிரவேட்டா பேசணுமா செரி செரி சாருங்க அப்பறமா வருவாங்க பேசுங்க அப்டின்னு இன்னைக் வரேன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரவே இல்ல
ம்
நாளைக்கு எது வராங்களோ என்னமோ இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் சாரோட அண்ணாவுக்கு நினைவு நாளா
ஓ
அதனால நாளைக்கு வரே அப்டின்னு சொல்லியிருக்காரு
செரி செரிங்க
ம்
அவரு பார்த்தே
ம் ம் ஓ
நம்ம சேர பாத்துட்டு நா ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரர் தா பாத்தாரு பாத்துட்டு டக்கு விஷ் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டாரு பின்னாடியே நா எங்க வீட்டுக்காரரு பின்னாடியே போயிட்டே ஆன நான் அவர பாத்திட்டு அமைதியா திரும்பி போயிட்ட அப்றோ குடு குடன்னு பின்னாடி திரும்பி ஓடி வராரு வந்துட்டு என்னம்மா பேசாமலே போயிட்டு இருக்க
அய்யோ ஆ
இல்லை சார் பார்க்கல என்ன ஓ நா தா பாக்கல நீயு தா பாக்கலயா அப்டின்னு சொல்ட்டு எப்டி இருக்கறேன்னு கேட்டுட்டு செரிம்மா பாரு கூட்டமா இருக்கு வழியில எல்லா போயிட்டே இருக்காங்க ஆனா அப்பறோ பேசுறேன்னு சொல்ட்டு போயிட்டு அன்னக்கி ஈவினிங் எ வீட்டுக்காருக்கு ஃபோன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்கன்னா வேலைக்கு போறாங்களா அப்டின்னு இல்லைங்க அவுங்ககளுக்கு ஒடம்பு சரியில்ல ஆ அவருக்கு அவருடைய நம்பருக்கு எலெக்க்ஷன் டியூட்டி எல்லா எப்டிப்பா போகுது அப்டின்னு கேட்டிட்டு நீங்கா எப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு கேட்டாங்க இல்லை சார் ஃப்ரீயா சும்மாாதா இருக்காங்க வீட்ல அப்டின்னு சொல்லியிருக்கிறாரு எதுனா ஒர்க் பண்றதா இருந்தா சொல்லுப்பா நா சொல்றே அப்டின்னு இல்ல சார் அந்த ஐடியா எதுவு இல்ல
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்க
இது ஒர்க் பண்றா ஐடியா எது இல்ல அப்டின்னு சொல்லிடாங்க செரிப்பா எதுனா இருந்தா ஃபோன் பண்ணுங்க
ம் ஓ செரி செரி
ம் ம்
உங்க வீட்ல எப்டி ஒய்ஃபை போட்டுட்டு இருக்கீங்களா
இல்லப்பா இப்போ நார்மல் இது தா ஜியோ ஃபைஜி
ஆ அதுதா மொபைல்லயே
ஆமா
ஆ இல்ல எங்க வீட்ல போட்ருக் காங்க ஒய்பைய் அதுனால்ல இப்போ அப்பன் டவுன் ஆகுது
எனக்கு ஒரு டவுட்டு இப்போ ஏதோ ஏர்டெல்ல வந்திருக்காமே வைஃபை இது
ம் ம்
ஆ வைஃபைனா இப்ப நீங் நீ வீட்ல மட்டும் தானே கனெக்ட் பண்ண முடியு
ஆமா ஏர்டல் இல்ல ஜியோ ஏர்டெல் ரெண்டுமே தா இருக்கு
வெளிய வந்தா
வெளிய வந்தாலு எதுவு பண்ண முடியாது வீட்ல இருந்தா மட்டுந்தா அது யூஸ் பண்ண முடியு
ஆ ஆனா வெளிய வந்தாலு இப்ப யூஸ் பண்ற மாரி நார்மல் காலா இருக்கட்டு அ நெட்டு சரி ஏர்டெல்லா வந்திருக்கா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரு சொன்னாங்க அ வெளிய ரெண்டு போஃன்ல கனெக்ட் பண்ணி குடுக்குறாங்களா நார்மல் காலு பேசிக்கலா ப்ளஸ்ஸூ நெட் டு ஒரு இவ்ளோ லிமிட்டு இருக்கா வெளிய போனா யூஸ் பண்ணிக்கலாமா
அது ஜியோலயு இருக்கு என்னன்னா அந்த ஆப் ஒன்னு இருக் கு ஜியோ கால்னு ஒரு ஆப்பு நீங்க எந்த நம்பர்ல ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அதோட சேர்ந்து இந்த நம்பர்லா நா ரெஜிஸ்டர் பண்றேன்னு குடுத்து ரெக் லகின் பண்ணிட்டோன்னா நம்ம எங்க போனாலு அந்த நம்பர்ல இருந்து ஃப்ரீயாவே கால் பண்லா ரீசார்ஜே பண்லேனாலு
ஓ ஒரு நம்பர் குடுக்கணுமா அதுல ரெண்டு நம்பர் குடுக்லாமா
ஒரே ஒரே நம்பர் தா தரணு
ஓ இவுங்க ரெண்டு நம்பர் சொல்லியிருக்காங்க
ஆனா கால் பண்ணாக்கா அன்னோன் நம்பர் மாரி வரு அப்பப்போ லேண்ட்லைன் நம்பர் மாரி வரு
ஓ
அந்த ஆப்ல இருந்து கால் பண்ணாக்கா
ஆ நம்பர் எடுத்து மத்தவங்களுக் பண்ணிக்கலா
ஆமா யாருக் வேணாலு பண்லா அந்த நம்ப
நம்ளோட நம்பர் போகா
ஆஹா யாருக்குமே போவாது நம்ம போன் நம்பர் யாருக்குமே ஷோ ஆகாது ப்ளஸ்ஸூ ஜியோ நம்பர் அடிக்கடிக்கு சேஞ்ச் ஆயி சேஞ்ச் ஆயி கோர்ட் வேர்டு கோ் நம்பர் மாரி அப்பப்போ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு
ஓஹோ
ம் இது அந்த மாரிதா ஜியோல இருக்கு வேணா இது வேணா விசாரிச்சு பாக்லா தெர்ல தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க சிம்முனு ம் ம்
போடணு போடணுனு சொல்லிட்டே இருக்றாரா அது போட்டா எனக்கு இதுதா பிரச் சினை வெளிய போறதுக்கு தனியா ரீசார்ஜ் பண்ணணு இரநூற் ரூபா குடுத்தா இப்ப டிவிக்கு மட்டு போட்டுட்டு விட்டுர்லா வேற எந்த யூசுமே கெடயாது என் நா அதிகமா நானு வெளிய சுத்துவே அப்போ தனி தனியா எல்லாருமே நம்ப மொபைலுக்கு போட்ணுனா
தேவைப்படு ஆமா இது வேணா விசாரிச்சு பாக்கலா
ம்
ம்
பசங்கல்லா தூங்கிட்டாங்களா
ம் ஒருத்தி மட்டு ஓம் ஒர்க் செஞ்சுட்டு இருக்காங்க
ம் ம்
இன்னொரு பாப்பா தூங்கிட்டா
இவ்ளோ நேரத்துக்கு ஹோம் ஒர்க்கா
ஆ செவன்த் ஸ்டாண்டர்ட்ல
பாப்பா கூடதா நைன்த் ஸ்டாண்டர்டு ஆனா புக்கே தொட்றது இல்லயே ஏழு மணியோட எடுத்து வச்சுட்டு உக்காந்துக்கிற
ம் இவங்களுக்கு கிளாஸ் ஒர்க் குடுத்துட்றாங்க பேக் கொஸின்ஸ்க்லா அத வச்சு ஃபுல்லா நோட்ல காப்பி பண்ணிட்னு டேர்ம் வய்ஸ்
ம்ஹூம்
ம் அதனாலயே உக்காந்துருக்
ம்
ம், சேரிங்க நம்ம இன்னொரு கால்ல பேசலாமா
ஆ செரிப்பா, செரிப்பா, அப்பறோ பண்ற பாய்.
ம், சேரி.